ஆ நல்லா இருக்கேன் எங்க வீட்டுல இருக்கீங்களா வெளிய இருக்கீங்களா
இல்லப்பா வீட்டுலதா இருக்கேன் இப்ப விவசாயம் இது இல்ல ஊருல ஆமாப்பா ஊருக்கு போனும் விவசாயம் தா கொஞ்ச போயிட்டு ஊர்ல வேல எல்லா இருந்தது முடிச்சிட்டு வந்தோ
நீங்க வீட்ல இருக்க மாட்டீங்களே ஏதாவது ஒரு வேல இருக்கு சொ லி தோட்டத்துல தா அதிகமானா இருப்பீங்க நீங்க
நெல்லு பயர் நெல்லு சிருந்தோ மருந்து அடிச்சுட்டு மருந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம் மருந்து இது பண்ணி க ரொம்ப கலையா இருந்தது. அதுக்கெல்லாம் மருந்து அடிச் வச்சு வச்சுட்டு வந்தம் இன்னும் ஒரு ரெண்டுமா இன்னொரு பத்து இருவது நாள்ல அடுத்தது அறுவடைக்கு ரெடி ஆயிடும் ஆறு மாஷோ இது கரெக்டா அறுவடை டைம்ல ரொம்ப நா நெறைய காள மூடி போச்சு
ம் வேல அதிகமா இருக்கு வேலலாம் அதிகமா இருக்கு
ஆமா இப்பே எங்கப்பா இருக்கற இதுல யாருமே வரமாட்டேங்கிறாங்கள வேலைக்கு கூலி வேலனு இப்ப எல்லாரு கூலி வேலன்றதுனாலே எப்டி நம்ம ஆஃபிஸ் வேலையில ப்ரைவேட் வேலையில விட நம்ம அந்த பார்ட் டைம் ஜாப்ன்றதுக் கெடையாது ஜ ஷிஃப்ட் ஷிப்டு பேசுல நம்ம வேலை பாக்கறோம் இல்லையா இத்தனை நேரம்தான் அப்படின்ட்டு அந்த மாரி நெலத்துலயும் அந்த மாரி வேலையை பாக்கற ஆரம்பிஷ்சிட்டாங்க இப்போ
ஆமாம்பா இது எங்க ஊர் சைடு எங்க ஊர் பக்கம் என்ன பண்றாங்கன்னா ட டீமு ஒரு பத்து பத்து பேரா டீமா இருக்காங்க
ஆ
அந்த தீம் எடுத்துக்கிட்டு அவுங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு மண் நேரத்துக்கு ஒரு தோட்டத்துக்கு போறது இப்போ கரெக்டா இன்னைக்கு இங்க ரெண்டு மண் நேரம் முடச் டாங்களா அடுத்து நாளைக் வந்து பண்றோங்க அப்படியே குத்தகைக்கு ஒத்துக்குறாங்கல்ல அந்த மாரி ஒரு அஞ்சு தோட்டத்த புடிச்சிக்கிறாங்க ஒரே நாள்ல அஞ்சு தோட்டத்தலயும் போய் கொஞ்சோ கொஞ்சோ நேர பண்றது.
அப்படியானும் அந்த அளவுக்கு எங்க இதுல வர்ல எங்க இதில எப்படின்னா ரெண்டு ரெண்டு இது வட்டு ஒர்க் ரெண்டு வேல என்ன பண்ணுவாங்கன்னா காலைல ஆறுல இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் கு ஒரு வேல
ம்
மதியான ஒரு மணில இருந்து சாய்ங்கால ஆறு மணி வரைக்கு ஒரு வே ஒருத்தரு
அதாங்க வேல என்ன வே வேல பண்றாங்கப்பா
ஆ
அதாவது இப்ப இவங்கள விட்டு வேற ஆளுவங்களயு நம்ள நம்ம கூப்ட முடியா து ஏன்னா வேற ஆளுவங்ள கூப்ட்டா அங்க கொஞ்ச செஞ்சிட்டு ஒரு ரெண்டு நாள் செஞ்சுட்டு மிச்ச வெச்சுட்டு போயிடுவாங்கல்ல
ஆமா
அப்போ இந்த டைம்ல இவங்கள கூப்ட்டா நம்ம ஊர்க்காரங்க தானே அப்டின் சொல்லி இவங்கள கூப்ட்டா நீங்க வேற ஊர்க்காரங்கள தான கூப்ட்டுக்கிட்டிங்க அவங்களயே கூப்ட்டுக்கோங்க அன்ற மாரி ஒரு மாரி மூஞ்சில அடிக்கிற மாரி பேசறாங்க
ஆமா கூப்பிடவே முடிய மாட்டேங்குது இப்ப எங்கதான் பக்கத்துர்ல தங்கச்சி வீடு தங்கச்சி மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆள் வேன்ல புடிச்சு கூப்பிட்டு வரோம் வேன்ல புடிச்சு ஹ ஆமா வெளிய அது தனியாக நாங்க இது பண்ணி வேன் ஆளை பிடிச்சி கூட்டு வந்து அவங்கள அது செய்ய வச்சா அவங்க அவங்க ஏதோ வந்துட்டாங்களே நம்மள கூலி வண்டி இது போட்டு கூட்டு வராங்களே அப்படின்ற இதுக்கு கொஞ்சம் செய்யறாங்க அவங்களையும் வந்து இது பண்ணுறது நம்ம அவங்க வரலன்ற பட்ச த்துல நம்ம இவுங்கள போய் நம்ம ஊர் ஆளுங்களனு கூப்பிட்டா உ உங்களுக்குதான் வண்டி வண்டியா வந்து இறங்குறாங்களே
ஆமாம்பா அது ஒரு மாரி குத்தி குத்தி காட்டுறாங்க ப்பா அந்த மாரிதான் சரி போன வாட்டி போன மாசம் என்ன பண்ணிருந்தனாக்கா முளகா நட்டுருந்தம் முளகா செடி செரி முள நல்லா அறுவடைக்கு வந்துருச்சு காய எல்லாம் பறிக்கணும் அவரு அறை ஏக்கர் போட்டிருந்தோம் சரி ஆளே கிடைக்கல சரி என்னடா செய்யறதுேன்னு சொல்லிட்டு வேற ஊரு காரங்கள ஒரு ரெண்டு பேர கூப்பிட்டுக்கிட்டேன் எங்க ஊருகாரங்கல கேட் டு கேட்டு அவங்க இன்னைக்கு நாளைக்குன் சொல்லிட்டே இருந்துட்டாங்க செரி இந்த மிளகா தான் பழுத்தா அது ஒரு பக்கம் விலை இன்னும் குறைஞ்சு போகுமே வேஸ் சா ஆயிடும் சொல்லி ட்டு நா என்ன பண்ணேன் நா என் ஒண்ணு என் பையன் வீட்லயே இருந்தான் செரி எங்க ரெண்டு பேரு ஜோ இதாகி இன்னும் ரெண்டு பேர கூப்பிட்கு ட்டே கூப் டு அந்த ஒரு நாள் தான் அவங்களும் வந்தாங்க
உம்
அவங்க ஒரு நாள் வந்ததுக்கே எங்க ஊருக்காரங்கள அடுத்த நாள் போய் கூப்பிடுறேன் எல்லாரும் நா வரமாட்டேன் நீ வரமாட்டேன் அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கும் வேலைக்கு போகல அப்பா வீட்லயே இருந்துட்டாங்க கேட்டா அன்னைக்கு சாயங்காலம் போய் கேட்டா நீங்க தான் பக்கத்து ஊருக்காரவங்கள இருந்து ஆள் புடிச்சிட்டு வர்ரீங்களே நாங்கெல்லாம் எதுக்கு யாரும் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க எங்களை கூப்பிடுறீங்க
ல அப்படின்றது அந்த வேலை எல்லாம் வந்த அதனால இவங்க எல்லாரும் இப்ப வந்து அதுல போய்க்கிறாங்க அதுல ரொம்ப ஆர்வமா போறாங்க அதுல எல்லாம் அதுல குழு சேர்ந்துக்கிறாங்க அதுல குழு சேர்ந்துக்கிறாங்க அந்த குழு மாதிரி இது பண்ணிக்கிட்டு டெய்லி போய் அந்த வேலையை பாத்துக்கிறேன் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அவங்களுக்கு அதுல காசு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போல்லாம் வந்து தோட்டப்பயிற வச்சா நம்மளே ஆளுங்க எல்லா உழைக்க நம்ம வீட்டு ஆளுங்களே இருக்கணு நம்ம ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாதா அஹ் இருந்தாதா நம்ம போய் நம்ம போட்ட பயிருக்கு நம்ம லாபம் எடுத்து வர முடியும்
ஆமா நம்ம கூலி வச்சு செய்யறப்போ நமக் அதுல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது னா நல்ல வேலை எங்களுக்கு அப்டிதாம்பா ஆச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிப்போ அ பறிக்கிறப்போ அஹ் ஃபர்ஸ்ட்டு அதிகமா கிடைச்சது ஒரு ஏழு மூட்டை எட்டு மூட்டை கிடைக்கு மொளகா ஒரு நாலு வாட்டி பறிச்சோ சுத்தமா விலையே போகல ரேட்டே இல்ல நாங்க அவங்களுக்கு கூலி குடுக்குறதா இல்ல இதுக்கு மருந்து அடிக்கிறதா அதுக்கு தம்ப வாடகக் தர்றதா எவ்வளோ சமாளிக்கணும் அப்புறோ கடைசி ரெண்டு ரெண்டேரெண்டு நாள் மட்டும்தா வெல போச்சு செரி அதை வச்சு அப்டி இப்டி சமாளிச்சுட்டோ லாஸ் ஆகாம அந்த ஒரு வாட்டி வெளியே வந்ததே அவ்ளோ இதா போயிடுச்சு எங்களுக்கு
ஆஹ் இப்போதான் எங்க வீட்டுல அப்டிதா ஃபர்ஸ்ட் விட்டோ நாங்களு முன்னாிரி அப்டிதா த தோட்டப்பயிர் வச்சிடலா அப்டின்ட்டு தோட்டப்பயிரு வச்சா பூவு நம்ம இந்த பூவு என்ன சொல்றது சம்பங்கி பூவு ஹ அது போட்டு அப்புறோ வெண்டக்காய்நல்லா போகுது வெல போகுது எந நேரமு அது நல்ல வெலயில போகுது அப்டின்னு சொல்லிட்டு அந்த பூ காய் போட்டுடலாம் அப்டின்னு போட்டா பரிக்க ஆள் வரல
ஆமாப்பா வெண்டைக்கா நாங்க ஒரு வாட்டி அப்படித்தா வெண்டக்கா ஃபுல்லா அப்டியே தோட்டம் ஃபுல்லா அப்டியே விட்டுட்டோ ஒரு ஏக்கர்க் போட்டுருந்தோ வெண்டக்கா அது பறிக்கவு ஆளு இல்ல செரி பசங்களுக்கு லீவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானு பசங்களே டெய்லி ரெண்டு ரெண்டு பை பிக்கிவோ வெல வேற இருக்குல்ல ரேட்டு் இல்ல வெண்டைக்கா ரேட்டு் ஃபுல்லா இறங்கிடுச்சு செரி என்னடா செய்யறது கையில இருந்து காசு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி எல்லா எப்ரடா விட்டுறதுேன்னு சொல்லிட்டு போட்ட காசாவது எடுத்தரலாமேன்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு கோணி பயி பிச்சி காலையில நாலு மணிக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்து போவாங்க அப்பிடி எடுத்துட்டு போய் கூட ஒவ்வொரு நாளு சேல் ஆகாம கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல வேற இந்த வெண்டக்கா ஒரு நாள் விட்டா அப்டியே முத்தி போயிடுது ஆ அதுவு அந்த கைக்கு வேற அந்த கிளவுஸ் போட்டு ஃபி கிறது கையெல்லா கிழிச்சிகிட்டு அது ஒரு பக்கோ கை ஃபுல்லா கிழிச்சிட்டு அங்கங்க காயொ வே ஆயிடு ச்சி அ இந்த பசங்கள வேற நா என்ன பண்ணே செரிடா எதோ கை செலவு காச்சி வருமேன் சொல்லிட்டு ரண்டு பேருக்கு ஒவ்வொரு பேசின் காய் பறிச்சு குடுத்துட்டு எங்க ஊர்ல பஸ் ஸ்டாப் இருக்குது செரி அங்க நறியா காய் வெய்ங்கடா ஒரு பத் பத் ருபா சொல்லி உடு உட்டிங்க வெச்சிருங்க எடுத்தர்றா எடுத்துக்குவாங்கன் சொல்லிட்டு ச்சா அப்டி வெச்சா கூட ஒரு பேசன் ஆவுது ஒரு பேசன் அப்டே வீட்டுக் கொண்டு வராங்க
அடக்கடவு ம் ம் ம் அதாம்ப்பா இப்ப நம்மளுக்ளா அ அ பயிர் வேலே வெக்கிறோன்றது தோட்ட பயிர் வெக்கிறோன்னா கூட நம்மளுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களே ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாதா அது ஒருத்தர் பறிக்க ஒருத்தர் கொண்டு போய் போட ஒருத்தர் அது தண்ணிதுன்னு பாத்துக்கா ஒருத்தர் இல்லன ஒருத்தர் பாத்துக்கா ஆள் வேணு இப்ப அப் எங்கவீட்லா சுத்தோ அப்டிதா பாத்துட்டு என்ன பண்ணிட்டோ இது பண்ணிட்டோ ப நெல் பயிர் வெச்சுட்டோ நெல் பயிர அதுக்கு எங்க மிஷின் வந்து அத ஆளுங்கல்லா வந்து முன்னெல்லா ஆளுங்க வந்து அழகா நாத்து நடுவாங்கல்ல இப்போ அவுங்கதா வந்து ஏமாத்திட்டு போறாங்கள்ல அதுனால என்ன இந்த வாட்டி மிஷின வெச்சு போட்டு உட்டோ மிஷின வெச்சி போட்டா அது அவுங்க குடுக்கற கூலிக்கூ மிஷினுக்கு குடுக்குற கூலியுஸ் செ செரியா போகுது
ம் அது அவுங்க நட்ரும் போது ஒன்னு பண்றாங்ளே இந்த நாத்து நட்றப்போ சரி கரெக்ட்டா உள்ளாரயே விட மாட்டாங்க அப்டே சும்மா மேல மேல வெச்சுக்கிட்டே போயிடுவாங் க அந்த வேலை எல்லாம் பண்றாங்க கே நாங்க அத்தா அவுங்ள கேட்டா நா நல்லாந்தாதா ங்க அப்டி நட்டுட்டாங்க அதுகு நா என்ன பண்ண முடியுன்றாங்க பத்து பேர் நட்றாங்கன்னா அதுல யார் நல்லா செய்றாங்க யார் நல்லா செய்யலனே நம் கண்டுபுடிக்கவே முடிய மாட்டங்கிது
அய்யயோ அப்பா தண்ணி குடிக்க போறேன்றதும் போயி அர மண் நேரோ ஆள காணோன்றது எங்க போனா இவ எங்க போன அவன் அங்க ஒரு ஆள் ஒக்காந்துகிட்டே அவுங்கள கண்காணிச்சுகிட்டே இருக்கணு என்மோ ஸ்கூல் பிள்ளைங்கள நம்ம வெரட்டிக்கிட்டேருக்கவ
இங்க நீங்க வேற கனாலெல்ல பதினோர் ரு மணி ஆச்சுன்னா எல்லாருக்கூ டான்னுனு டீ வந்துர்ணூ மறுபடியூ சாய்ங்காலே நாலு மணி ஆச்சுன்னாக்கா டி ஆளுக்கு ரெண் ரெண்டு போண்டா இல்லனா பிஸ்கட்டு இந்த மாரி ஏதாவ்து ஒரு எடுத்து வந்து குடுக்கணூ அப்டி குடுக்கலன் வச்சுக்கோங்க அடுத்த நாள் அப்டியே கேப்பாங் க நீங்க நேத்து குடுக்கல எங்களுக்கு அவுங்க தோட்டத்துல அது த ங்க இங்க போனா இது தராங்க நீங்க எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க அப்டியே கேக் க்கறாங்கங்க
ஆமா ஐயோ சாப்பாடு நீங்க வேற சாப்பாடு மேலா எங்க எங்கல்லா வெவரோந்தெரிஞ்சு அ சாம்பாருன்னு ஒரு பச்ச தண்ணியா கரசுவாங்க தண்ணி மாதி இருக்கூ அந்த சாம்பாரு ஒரு சாப்பாடு
ம்
பொரியெல்லா செஞ்சுருக்காங்களான் எனக்கு தெரியாது சாப்பாடு எடுத்துட்டு போவோ எடுத்துட்டு போய் அந்த ஆளுங்களுக்கு சாப்பாடு போடுவோ ஆ தேவாமிர்தமா ஸ் சாப்ட்டு போவாங்க இப்போ என்னடனாக்கா பிரியாணி போடுங்கறாங்க பிரியாணி போடுங்க வடப்பாயஸ் தோட சாப்பாடு குடு என்னா சாப்பாடு என்ன சோறு வே ற வேறையா இருக்குது கொட்ட ரேஷன் அரிசியால ரேஷன் சில சோறாக்கி கொண்டு வரியான்னு கேக்குறாங்க
ஆமாப்பா எப்டி எப்டி எல்லா அதுவூ நாம அவங்கள வேலைக்கு வக்கிறாமா இல்ல அவங்க நம்மள வேலைக்கு வக்கிறாங்கனே
அப்டிதாம்பா இருக்கு ரேஷன் அரிசில சோறாக்குறீங் ளா பார் வெர வெரையா இருக்கு முழுங்கவே முடில ஏ உனக்கு ஒரு கிலோ அம்பதுரூவான் அரிசி கட அரிசி வாங்கி பொங்கக்கூடாது ஐயோ பேம்பாருக்கு கேக்குறத பாக்கும்போது நம்மளுக்கு நாக்க பிடிங்க்கலாமா மார் இருக்கு அவங்க கேக்கற இது
தா அஞ்சு ரூபா பத்து ரூபா இதுக்கே செலவாயிடுது
கே செரியாருக்கு எப்ப பாத்தால் இவுங்குக்கு அந்த ஆறுமணி ஆச்சுனா டீ கூட பஜ்ஜி போண்டா எதாவ்து கைல கொண்டுபோய் குடுக்கணூ அதுவூ ஆறுமணி ஆச்சுனா டான்னு எஞ்சிருவாங்க த இரு ன்னு கொஞ்சோ பொழுது போலயே வொன்னும் இருட்டிலேயே அந்த இருட்ட வரைக்கும் நடத்தணு ஹா மணி ஆறாச்சி நா வீட்டுக்கு போனு வூட்டுக்கு நா போனா எப் போயி சோராக வேணா என் வீட்ல புள்ள குட்டிங்க இல்ல நான் போய் பண்ண வாணா ஆறு மணி ஆச்சு அப்டின்னு அது கரெக் டா கணக்கு சொல்லுதுங்க அந்த முன்னாடி இருந்தவங்கல்லாம் எனக்கல்லாம் அந்த சின்ன புள்ளையா இருக்கும் போது நான் பாத்துருக்க அவங்கல்லாம் அந்த பொழுது சாயிர வரைக்குமே அதுல நிலத்துல இருப்பாங்க அவுட்டு ஆவுட்டு சி க்கிற வருசா பண்ணுங்க வருசா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குரல கொடுப்பாங்க எங்க பாட்டிலா அழக முடிச்சு அந்த அந் த முடியல இந்த ரவ தானே அது எதுக்கு நாளைக்கு குற வைக்கணும் குற வச்சிட்டு எழுந்திரக்கணும் இன்னைக்கி முடிச்சிட்டு போயிடலனான்னு முடிப்பாங்க
ம் வீட்டுக்கு யாரோ வந்த மாரி இருக்காங்க பாக்குற இருங்க பாத்துட் நாளைக்கு ஃபோன் பண்ணுவோ ஃப்ரீயா இருப் பீங்களா நாளைக்கு
ஆ நல்லா ஃப்ரீ இல்லப்பா ஃப்ரீயா தான் இருப்பே நீங்க கால் பண்ணுங்க பாக்குறே ஓகேப்பா ஆ ம்